ஹலோ
ஹலோ பிவேட் இருக்கீங்க
ஆ நல்லாருக்கேன் ப்ரோ நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கேன்
கே ப்ரோ சாப்டீங்களா லஞ்ச் எப்டி என்னா போச்சு இன்னக்கி நான்வெஜ்ஜா
ஆமா ப்ரோ இன்னக்கி சண்டேல நான்வெஜ் தா சாப்டு முடிச்சாச்சு
சூப்பர் ப்ரோ நா கேட் ரைஸ்தா ப்ரோ சாப் டேன் தயிர் சாதோம்
அதுவும் சூப்பர் தாங்க அடிக்கிற வெயிலுக்க தான் கரெக்ட்
கரெக்டா சொன்னீங்க அப்ற ப்ரோ எங்கிடாது வெளிய ம் சொல்லுங்க
பாத்தீங்கன்னா பகல் நேரம்ல ஒரே வெயிலா இருக்கு அதான் எங்கயாது டூர் மாரி எதாவது போலான் நினச்சிட்டு இருந்தேன் நீங்களும் எங்கியோ வெளில போலாமான்னு சொல்ல வந்த மாரி இருக்கு
சூப்பர் ப்ரோ சரியா சொன்னீங்க நா கூட அதான் ப்ரோ நினச்சேன் நீங்க ஏதாது வெளிய போற ஐடியா இருக்கா உங்களுக்கு பேவ்ரட் பிளேசஸ் ஏதாது இருக்கா
வெளில போற மாரி ஐடியா இல்ல ஆனா பேஃவரட் பிளேசஸ்னு நெறைய இருக்குங்க நெறைய இருக்கு
சூப்பர் ப்ரோ சொல்லுங்க நானு தெரிஞ்சுக்கிறேனே
எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம ரஷ்யா இருக்குல்ல
ம் ஆமா ப்ரோ
அங்க வந்து போயிட்டு அரோரா பாக்கணு அப்டின்ற அந்த ஒரு ஐடியா இருக்கு
ஆ சூப்பர் ப்ரோ
அது வந்து பாத்தீங்கன்னா சேஸ் பண்ணி சேஸ் பண்ணி போய் பாக்குற மாரி இருக்கு
ஓகே
அங்க போயிட்டு அதுக்குன்ட்டு தனியா சில டிரைவர்ஸ் கேப் டிரைவர்ஸ்லா இருக்காங்க அத போய் காட்டுறதுக்குன்டு அது வந்து நைட் டைம் மட்டுந்தா வருமா அதோ அந்த ரெஷ்யால
உஹு
ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாலருந்து பக்கத்துல இருக்கிறது ரஷ்யாதா
ஆ ஆமா ப்ரோ
கிரீன்லாண்ட் அந்தஸ் சைடு அயர்லேண்ட் அந்த சைட்லா போனீங்கனாலு பாக் கலா வந்து நமக்கு அது கொஞ்சோ எக்ஸ்பன்ஸ் டமு அதிகோ அதே சமயோ அங்க அந்த அளவுக்கு இது மாரி இருக்குமானு தெரியல நமக்கு ரஷ்யா மாரி
ஓகே
சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம ரஷ்யா போயி ட்டு ரஷ்யால அந்த கரெக்டான அந்த டிரைவர்ஸ வந்து செலக்ட் பண்ணி நம்ம போய் பாக்கலா
சூப்பர் ப்ரோ
இது என்னோட ஒரு பக்கெட் லிஷ்ட் வச்சிருக்கேங்களே உங்களுக்கு இந்த மாரி எது இருக்கா
எனக்கு வந்துட்டு ப்ரோ எனக்கு பெருசா இந்த மாதிரிலா எனக்கு ஆச இல்ல ப்ரோ வெளிநாட்டுக்கு போணும்னு ஆசயே இல்ல பட் ஆனா வந்துட்டு நீங்க சொன்னதெல்லா பாக்கணும்னு ஆச இருக்கு பட் ஏன்னா எனக்கு எனக்கு இந்த மாதிரி டெம்பிள் விசிட் தா ப்ரோ பிடிக்கு டெம்பிள் வீசிட்னா இந்த மலைல இருக்கிற கோயிலங்க அதுக்கப்பறோ வந்துட்டு பீச் பிடிக்கு ப்ரோ அது பீச் பிடிக்கு அதெல்லா இல்லனு சொல்ல மாட்டே எனக்கு கோவில்னா நல்லாருக்கு சோ அந்த மாதிரி தாட் தா ப்ரோ எனக்கு கோயில்னா இப்ப நாங்க பாருங்கள உங்க ஊரே பாருங்களே ஸ்ரீரங்கம்னா எனக்கு ரொம்ப இஷ்டோ ஸ்ரீரங்கமு இஷ்டோ அது மாரி சமயபுரோ திருவனைக்காவல் வந்தது இல்ல ப்ரோ நா ஆக்சுவலி அங்கதா வரணும்ட்டு பிளானே பண்ணிருந்தே
ஓகே
ஆ அங்க நல்லா இருக் கோ எனக்கு இந்த மாதிரி அந்த கோயில்ல இருக்கக்கூடிய சிற்போ அது இந்த கட்டிடக்கலைலா சொல்லுவாங்க பாருங்க திராவிட கட்டிடக்கலை சோழக்கால கட்டிடக்கலை அது மாதிரி சொல்லுவாங்க அதெல்லா பாக்குறதெல்லா என்ன டிஃப்ரென்ஸு அதெல்லா செக் பண்றது எனக்கு பிடிக்கு ப்ரோ
ஓ அப்படிங்களா ப்ரோ ஆமா நீங்க டி என் பி எஸ் சி படிச்சுட்டு இருந்தாதா கூட சொல்ட்டு இருந்தீங்கன்னு ஞாபகோ
ஆமா ப்ரோ நீங்களு அததான படிச்சுட்டு இருக்கீங்க
ஆ இல்ல ப்ரோ நா வந்து எஸ் எஸ் சி ஸ்டாஃப் செலக்க்ஷன் கமிஷன் ஆறார் பி எஸ் எஸ் சி ரெண்டு அதேதா
ஓகே ஓகே ப்ரோ இல்ல நா அந்த சைட் வந்ததில்ல ப்ரோ நா வந்து டீன் என் பீ ஸில சும்மா குரூப் ஒன் குரூப் ட்ரை பண்ணியிருக்கே சோ அதுக்கப்புறோ குரூப் ஃபோர் எழுதிருக்கே ப்ரோ அவ்ளோதா ப்ரோ
சூப்பர் ப்ரோ ஆக்சுவலா குரூப் ஒன் வந்து பாத்தீங்கன்னா டெப்பூட்டி கலெக்டர் கேடர்
ஆமாம் ப்ரோ ஏ இருக்கு பட் ஆனா எ ஃப்ரெண்டு வந்துட்டு ப்ரோ அவே ஆ அவனுக்கு என்ன ஒரு ஏம் பாத்தீங்கன்னா அவ வந்து சொல்லுவா எ கிட்ட அடிக்கடி நா வந்து ஒண்ணு கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கணு கவர்மெண்ட்ல இருக்கிறவனா நா இருக் க்கனு அப்டி இல்லனா வந்து ஆ கவுர்மெண்ட வந்து கவுர்மெண்ட்ல ஒருத்தவா இரு ஒர்க்ல ஒருத்தவா இருக்கனு அப்படின்னா கவுர்மெண்ட்ல நா ஒருபாலிக்டிக்ஸா இருக்கனு பொலிஷ் பொலிடிஷனா இருக்கனுனு சொல்லுவா சோ அவ வந்து ஐ ஏ எஸ் தா ப்ரோ டிரைப்பண்ணி இருந்தா மோர்தன் ஒரு ஆ சீனியர் ப்ரோ கொலிக் சியசா படிச்சுட்டு இருந்தாரு பட் ஆனா அவர் ஆக முடியல ப்ரோ அதுதா ப்ரோ
அவரு குரூப் ஒன் ட்ரை பண்ணாரோ
ஆ ஆமா ப்ரோ சிவில் சர்வீஸ் ட்ரை பண்ணாரு ப்ரோ
யூ பி எஸ்சிங்களா
ஆமா ப்ரோ அதுவு ட்ரை பண்ணாரு ஆ எல்லாமே ட்ரை பண்ணா ப்ரோ ஒரு வேல் அவனு ட்ரை பண்ணா
ஆறு வருஷோ ரொம்ப கம்மிங்க
இல்ல ப்ரோ ரொம்ப பெரியவர் ஒரு அண்ணா ப்ரோ என்னை விட ஒரு நாலு வயசு பெரியவரா நாலுவயிசு ப்ரோ
ஓ அப்படிங்கிளா நாலு வருஷோ தாங்க பெரியவரு நீங்க காலேஜ் முடிச்சு எவ்ளவு நாள்ளாச்சு ச்சு
நா முடிச்சு த்ரீ இயர்ஸ் ஆவுது ப்ரோ
த்ரீ இயர்ஸ் ஆகுது அப்படின்னா நீங்க பாஸ்ட் அவுட் டுவெண்ட்டி த்ரீ பாஸ்ட் அவுட்டா
ஆமாம் ப்ரோ நீங்க
நா சிக்ஸ்டீன் பாஸ்ட் அவுட்டு
டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனா
ஆமாங்க
ப்ரோ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனா
ஆ ஆமா ப்ரோ அத ஏ இவ்வளோ ஷாக்கா கேக்குறீங்க
யோ என்னன்ன நினைச்சுன்னா ப்ரோ இல்ல ப்ரோ அது வந்துட்டு நா என்ன நினைச் சரி நீங்களும் ஒரு டுவெண்டி டுவெண்டி ஒன் அந்தலதான் பாஸ் அவுட் ஆயிருப்பீங்கன்னு நினைச்சே ப்ரோ
இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ நான் யூ பி எஸ் சி குருப்
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
நா காலேஜ் முடிச்சோன்னு யு பி எஸ் சி ப்ரிப்பேர் பண்ணே
ஓகே
அப்புறோ அது வந்து பாத்தீங்கன்னா நாட்கள் அதிகம்மாகிக்கிட்டே போச்சு ஒரு ரெண்டு அட்டெம்ப்ட்டுக் அப்புறம் வந்து பாார்த்தோம்னா சரி இது வந்து இன்னு நாள் அதிகமாகு அப்படின்ற மாதிரி நறைய பேர் சொன்னாங்க நானும் வந்து ப்ரிப் பிரிப்பரேஷன் வந்து டைம் ஆச்சி எனக்கு
ஓகே ஓகே ப்ரோ
அதனால யூ பி எஸ் சி மாதிரியே என்ன சிலபஸ் இருக்குன்னு பார்த்தா அந்த எக்ஸாம்க்கு படிக்க வந்ததுதா வந்து இப்ப எஸ் எஸ் சி ஆர் ஆர் பி எல்லா வந்து அந்த மாதிரி வந்ததுதா
சுப்பர் ப்ரோ
சிலபஸ் அதே தா என்ன உங்களுக்கு மேக்ஸு லாஜிக்கல் ரீசனிங் இங்கிலீஷ் வந்து வந்திருக்கு
ம்
இதே ரயில்வேல வந்து பாரத்தீங்கன்னா இங்கிலீஷு இருக்காது மேக்ஸ் வரு ரெண்டு லயுமே மேக் ஸு வரு
எனக்கு மேக்ஸே பிடிக்காது ப்ரோ
நறைய பேர் வந்து ஆ அது உண்மதா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா யூ பி எஸ் சி மாறிதான டி என் பி எஸ்யு நீங்க வந்து பாட் இருக்கலாமே அப்படியும்பாங்க
ம்
யூ பி எஸ் சிக்கு டிஎன் பிஎஸ் சிக்கு சிலபஸ் ஒண்ணா இருந்தாலு அவங்க கிடுக்கற கொஸ்டினே வேற மாறி இருக்கும்
ஓகே என்ன ப்ரோ டென்சனா இருச்சு
என்ன சொல்லணும்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இயர் அப்படின்றத மட்டு கேட்க மாட்டாங்க எந்த தேதி எந்த மாசோ எந்த வருஷம்னு கேட்பாங்க தேதியில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் வித்தியாசம் தான் இருக்கும்
ஓகே
ஆனா இதுவே வந்து யு பி எஸ் சி ல பாத்தீகன்னா வருஷந்தா கேட் ப்பாங்க அதிகபட்சோ மாசத் த்தோட வருஷத்த கேட்பாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா அது வந்து சிலபஸ் ரொம்ப அதிகோ ரொம்ப ரொம்ப அதிகோ அதுக்கு ஏன்னா வேர்ல்டு பாலிடிக்ஸ் இருக்கு இந்தியன் பாலிடிக்ஸ் இருக்கு வேர்ல்டு் ஜோகிரபி இந்தியன் ஜாகிரபி வேர்ல்ட் எக்னாமிக்ஸ் இந்தியன் எக்கனாமிக்ஸ்
இருக்கு ப்ரோ
கரண்ட் அஃபேர்ஸ் இப்பமே வந்து பாத்தீங்கன்னா இன்னு நறைய இருக்கு அது இந்த சயின்ஸ்ல மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னு கடல் மாதிரி போய்கிட்டு இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல இப்ப இருக்க பேலிஸ்டிக் மிசைல் என்ன யூஸ் பண்றாங்க இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மிசைல் என்ன அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசோ ப்ரப்போலர் என்ன யூஸ் பண்னாங்க
இல்ல ப்ரோ எனக்கு அந்த அளவுக்கு வேற லெவல் இருக்கு ப்ரோ பட் ஆனா அந்த அளவுக்குலா நாலேஜ் நம்மட்டல்ல ப்ரோ அப்படின்னு தா தோணுது எனக்கு இதுதா ப்ரோ எனக்கு இது டி என் குரூப் ஃபோர் ரொம்ப ஈஸியா தா இருக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ ஆனா சிலபஸ் வந்து கேக்குற கொஸ்டின்ஸ் எல்லா பாருங்க ரொம்ப எனவோ டீப்பா கேப்பாங்க ப்ரோ லாஸ்டு டைம் கூட ட்ரோல் பண்ணாங்க பாருங்க ஏதோ ஓலை சுவடிலலா காபி பண்ணி எடுத்து கொஸ்ட்டின் போஸ்ட் பண்ணிருக்கானுங்க அப்படின்ற மாரிலா ட்ரோல் பண்ணாங்க
ஆ ஆமா பாத்தேங் அது வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் பண்றதுக்காக அந்த மாரிதா பண்ணுவாங்க எப்பவுமே
அது ஏன்னா எம்ப்ளாயிஸ் சாரி கேண்டிடேட்ஸ் வந்து ஜாயின் இது வேகன்சி கம்மி கலந்துக்கறவங்க வந்துட்டு அதிகமா இருக்கிற போது அப்படிதா கொஸ்டின் எடுப்போன்றானுங்க
அதுதா உண்ம இதுதா காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நா வந்து காலேஜ் பாஸ் அவுட் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுங்க
பீ இ ஆ புறோ நீங்க
ஆமா
ஐயோ நானா அதேம்ப்ரோ
என்ன ப்ரோஎனக்
இல்ல நானு அதேதா ப்ரோ அவனுக்கா நா கம்யூட்டர் சயின்ஸ் புரோ
ஓ சூப்பருங்க நா மெக் மெக்கானிக்கல் சோ இப்போ பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாரியே வந்து டி என் பி எஸ்சி வந்து கொஞ்ச வந்து ரொம்ப டஃப் ஆக்குனதுக்கு காரணோ வந்து பாத்தீங்கன்னா கோவிட்
ஆ கரெக்ட்டு புரோ
க அது ஒரு பொ க்கிய காரணோ ஏன்னா ஆமா நறைய பேர் வந்து காலேஜ் முடிச்ச உடனே வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போணும்னு இருந்தவங்க எல்லாரையுமே இல்ல வேண்டா ஏதோ ஒரு வேலைக்கு நா கவர்மெண்ட் வேலைக்கு தா போணும்னு பண்ணதே இந்த கோவிட் தா ஏனா எல்லாரையு வேலைய விட்டு தூக்கிட்டாங்க
அதனால வந்து பாத்தீங்க நா எல்லாரு கவர்மெண்ட வேலைக்கு போகணுன் நறைய பேர் பேர் வரவு காம்படிஷன் அதிக் கமாயிடுச்சு காம்படிஷன் அதிகம்யிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க கொஷின் எடுக்கிறவங்க
கொஷின்ஸ் அதுக்கேத்த மாரிதா கேப்பானுங்க
இதுதா நடந்திருக்கு நமக்கு வேல வேணு அப்டின்னா இன்னு நம்ம வந்து கடினமா உழைச்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி வர வேண்டியதா
கெராடு ப்ரோ ப்ரோ ஆனா நா இப்ப பாத்ததுல ப்ரோ என் ஃப்ரெண்ட ஒருத்தவ ப்ரோ அவ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோர் இயஸ் கேப்ன்னு நனைக்கிறே அவ ரென்டுடு ஒர்க் பண்ணிட்டு தா ப்ரோ இருந்தா சென்னைல ஒர்க் பண்ணா திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவனால நெக்ஸ்ட்டு வந்துட்டு வீ அவங்க அப்பா வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்கூல தா ப்ரைவேட்ல தா ஒர்க் பண்ணிகிக்கிட்டுருந்தாரு அவ சொன்னா இல்லடா நா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு தெரியலைனானே ஒரு நாள் நானு அவனு பேசிட்டு அதுக்கப்புற நெக்ஸ்ட் மந்த்து தா பேசுனே என்னடா எனடா பணிட்ருக்கனு கேக்குறப்ப இதுமாரி நானு கவெர்மென் எக்சாமூகு படிகப்போற எங்கடா படிகப்போற இந்தமாரி நா பெரிய இன்ஸ்டூட்ல படிகப்போற ஜஸ்ட் ஜாய்ன் பண்னலா ப்ரோ ஆக்சுவளி அவன நா அப்போ பாத்தது அதுக்கப்பற பெருசுன்ற நாங்க இப்போ இப்போ அ மந்த்லி ஒன்ஸ் அந்த மந்த்லி டூ டிம்ஸ் அவனே கால் பண்ணுவா பேசுவே திடீர்னு ஒரு நாள் பாக்கு போது அவனுக்கு தலைமுடி எல்லா கொட்டி போச்சு ப்ரோ ப்ரெண்ட்ல அ ஃப்ரண்ட்ல கொட்டி போயிட்டு என்னடா இப்படி இருக்கு என்னடா ஆச்சு அப்டினோனே இல்லடா படிக்கிற படிக்கிறேன்னு சொல்லுவாங்களே ப படிச்சா ரொம்ப டீப்பா படிச்சா முடியெல்லா கொட்டு போவோ நாங்களே அது மாதிரி படிச்சியா நா கிண்டல் பண்ணே அவ சொல்றா ப்ரோ அ இல்லடா ஆ நீ சொன்ன மாதிரி நானு கண்வீழ்ச்சிலா படிச்சிட்டு இருக்கே அதனாலயோ என்னன் தெர்ல எனக்கு மு முடிகொட்டி போய்ச்சுடா அப்டின்னா ஆனா அவ உண்மையாவே சொல்லணும் ப்ரோ அவ ரொம்ப எப்படி சொல்றது ஆ நா வாங்கிடுவே கவர்மெண்ட் ஜாப்ல தா போனா போவேனு சொல்லிகிடு ட்ரெய் பண்ணிட்டு நல்லா குருப்போர் கிளியர் பண்ணிட்டா ப்ரோ டூ இயர்ஸ்லயே போஸ்டு வாங்கிட்டா ப்ரோ
சூப்பர் சூப்பர் நீங்க சொன்னது இன்னு அதிகமான மோட்டிவேஷன் ஆயிட்டுச்சிங்க நானு முடிஞ்ச அளவு சீக்கிரமா கிளியர் பண்றே
ட்ரை பண்ணா ப்ரோ இன்னொரு பைய ட்ரை பண்ணா அவர் எல்லா வந்து என்னோட பெரியவங்க பெரியண்ணாக்க அவரு வந்து பாத்தீங்கன்னா அவர்ல்லா சிக்ஸ் இயர்ஸா ட்ரை பண்ணாரு அவரு குரூப்போர் தா ப்ரோ கிளியர் பண்ணாரு அவரு போஸ்ட் வாங்கிட்டாரு அவர் ஃபஸ்ட்டு சொன்னவரு வந்து கிருஷ்ணகிரி ப்ரோ இப்ப இவ செகண்டா இருகுறவர் வந்து தஞ்சாவூர் ப்ரோ
ஓகே ப்ரோ ஓகே புரியுது நீங்க சொல்றது எனக்கு புரியுது இன்னொரு கால் ஒண்ணு வந்துகிட்டு இருக் க்கு நா உங்களுக்கு அப்புறோ கால் பண்ணட்டுமா ஓகே ஓகே ஓகே